ஹலோ
ஹலோ
ஆஹ் வாய்ஸ் கேக்குதா ஒனக்கு
ஆஹ் கேக்குது
ம் என்ன பண்ணிட்டுருக்க
சும்மாதா டிவி பாத்துட்டு ஸ்க்ரால் பண்ட்ருக்கே ரீல்சு
ம் நானு அதேதா இப்போதா ஒரு படம் பார்த்தே
உம்
படம் பாத்து முடிச்சே அதா ஒனக்கு கால் பண்ணலா தோணுச்சு
ஓ என்ன படம் பாத்த
நா சும்மா ஒரு ஃபேமிலி ட்ராம மாதிரி ரொம்ப ஸ்லோவா போனாலு செல சீன்ஸ்லா நல்லா இருந்துச்சு
ஓ பட் ஃபேமிலி ட்ராமாஸ்னா சில டைம் போரிங்காதா இருக்கு பட் கிளைமாக்ஸ் நல்லா இருக்கு
அதா ஆரம்பத்துலதா ஃபோன் எடுத்தா ஸ்கரால் பண்ணிட்டுருந்தே ஆனா செகண்ட் ஆஃப்ப நல்லா போனனால மூவியே பாத்துட்டுருந்தே
ஓ தேட்டர்ல பாத்தியா இல்ல வீட்ல பாத்தியா
வீட்லதானா தேட்டர்ல போறதுக்கு இப்போ டிக்கெட் ரேட் பாத்தாலே பயமாருக்கு
பாப்கா வாங்கணுனா தனியா லோன் எடுக்கணு போல இருக்கு
அத ஏ சொல்ற ஒரு பாப்கான் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்குனா பாதி பட்ஜெட் போயிடு
உம் ம் அதனாலதா தேட்டர் போனாலு வீட்லயே சாப்பாடு எடுத்துட்டு போகணுன்னு தோணுது ஆனா அலவ் பண்ண மாட்டாங்க
ஆமா எடுத்துட்டு போனா செக்கிங்லளே புடிச்சிருவாங்கதா
உம் சில ப பேக் ஃபுல்லா ஸ்நாக்ஸ் கொண்டு போறாங்க எப்டின்னு தெர்ல
இந்திரா நீங்க சொல்லுங்க
என்ன பேசுறதுன்னு கேக்கல
அது ஒரு தனி திறமன் சொல்றே
ஆஹ் ஹா சினிமாக் போற அதே ஒரு அவுட்டிங் மாரி ஃபீல் இல்லையா படம் நல்லா இல்லனாலு அந்த வைப் வேற மாரி இருக்கு
கரெக்டு பெரிய ஸ்கிரீனு சவுண்டு அப்றோ மக்களு நெறையா ஆஹ் எல்லா சேத்தா ஒரு எக்ஸ்பிராசின் ஆனா வீட்டுல பாத்தினா நம்ம மட்டு தனியா உக்காந்து பாப்போ அது ஒரு ஃபீலே வராது
காமெடி சீன்ஸ் வந்தா தியேட்டர்ல நல்லா இருக்கு எல்லா சிரிச்ஷ்ட்டு அந்த டைலாக்ஸ திரும்பி ரிப்பீட் பண்ணிட்டு அது ஒரு மாரி ஃபன்னியா போகு
ஆமா செல சீன்ஸ்தா பாத்தாலே சாதாரணமா இருக்கு க்ரௌடு கூட பாத்தா செம ஃபண்ணா நல்லா போகு
நீ ஹாரர் மூவி ஏதாச்சு பாத்து பயப்படுவியா
ஆம் வெளில லா போல்ட்டா இருப்பே இப்போ ஒரு ஹாரர் மூவி பாத்தன நைட் டு தா பய வரு ரெஸ்ட் ரூம் போனா கூட லைட் ஆஃப்ல இருக்குல சடனா ஏதாவது அசஞ்சா கூட பயமா இருக்கு
கு நானு அதேதா படம் பாக்கும்போது இதெல்லா ஃபேக்கு அப்டின்னு தா சொல்லுவே ஆனா அன்லஸ் தூங்கும்போதுதா அந்த சீன்ஸ் எல்லா திருபாபி வந்துட்டே இருக்கு எங்க பண்ணாலு நமக்கு அப்டி இருக்கொ அப்டின்னு தோணு
ப ஆம்மா ஆமா ஒரு தடவ என்ன சொல்றதுன்னா அதுக்கு சரிதா ஒரே நிமிஷொ அதா சரி ஒரு தடவ ஹாரர் படம் பாத்துட்டு நா ஃபேன் ஷடோவ பாத்துட்டு பயந்து போயிட்டே
ஓ நா ஒரு நாள் கிச்சன்ல வெசல்ஸ் கீழவுலற சவுண்ட் கேட்டது கோஸ்ன்னு நெனைச்சு பத பயந்துட்டே அப்பற பாத்தா அது பூனையா இருந்துச்சு இதே மாரி சும்மா ஏதா கோஸ் மூவி பாக்கறப்ப அதுல வர சீன்ஸ்ஸ சும்மா கலாய்கிறது வீட்டுல இருக்கவங்க வச்சு இங்க போனா இந்த கோஸ்ட் இருக்கு நைட் அப்டின்னு சொல்லி கலாயச்சுட்டு இருப்பே
சும்மா சினிமா ஒரு கிளாஃபிக்ஸ் தா அ ஆனா அது நம்ம ரியல் லைஃப்லே அஃபெக்ட் ஆகுதுல அது உண்மையா நெனச்சுக்கிட்டு நம்ம மைண்ட்ல நெனச்சுக்குறோ அதனால இப்ப டார்க்கா இருக்க பிளேஸ்க்கு போனாலே பயப்புடுவோ
ஆமா நல்ல மோட்டிவேஷனல் மூவி பாத்தா நம்ம லைஃப் சரியா செட் பண்ணணும் போல இருக்கு ஆனா அது ஒரு ஒன்ஹார் கூட இது ஆகாது அதுக்குள்ளயே வந்து ஃபளாப் ஆகிரு
அப்டியே எமோஷ்னல் படம் பாத்தாலே ரெண்டு ரெண்டு நாள் சோகமா இருக்கோ அந்த பீல்லயே இருப்போம்
செல பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அப்டியே மனசுலயே இருக்கும் ஸ்டோரி மறந்தாலும் அந்த தீம் மியூசிக் மாரி இருக்கும்ல அதெல்லாம் அப்டியே ஓடிட்டே இருக்கோ
ஆமா இந்தா பேக்ரவுண்ட் ஸ்கோர் தா சீனுக்கு உயிர் குடுக்கறதே மியூசிக் இல்லாம சேம் சீன் போட்டா ஃபீல்லே கொறஞ்சிரோ
ஆஹ் எக்ஸாட்லி சைலன்டா வரும் சீன்ஸ் கூட சில நேரோ ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கோ
ஆமா நீ எந்த ஜெண்டர் அதிகமா பாப்ப
அஹ் காமெடி த்ரில்லர் சில டைம் ஃபேம்லி ரிமம்பெர் மைண்ட் என்கேஜ் ஆகணும் நீ
நா எல்லாமே பாப்பே ஆனா சஸ்பென்ஸ் இருந்தா தூக்கம் வராது என்ன நெக்ஸ்ட் நெக்ஸ் சீன் த்ரில்லர் மூவினானே ரொம்ப இன்ட்ரெஸ்டா போகும்
ஆஹ் நானு அதேதா அதனால ஹாப்லே பாஸ் பண்ணிட்டு போக முடியாது அதனாலதா அந்த மாரி இருக்க மூவிஸ் எல்லாமே ப்ராப்பரா கம்ளீட் ஆனதுக்கு அப்பறோ தா பாப்பே மூவிஸோ சீரீஸோ அத ஒரு பாதிலயே நிக்கக்குள்ள பாக்கவே மாட்டே
நா சீரி சீரிஸ் ஆரம்பிச்சா இன்னு மோசோ இன்னோரு ஓகே சாரி இன்நாளே பெப்சோடன்ட் சாலிட் வார வாரோ ஒக்காந்து ஃபுல் டே அதுலயே போயிடுது ஒரு சீரீஸ் எடுத்தோனாலே
டிசீஸ் மாரி லைக் ஒரு அடிக்ஷன் மாரி ஆகிருச்சு
டி வி ங்க வந்த பிறகுதா அஹ் பி இப்ப மக்கள்லா தேட்டர்க்கே போறது இல்ல கொறஞ்சிருச்சு ரொம்ப
கொஞ்சோ இருக்கோ ஆனா நல்ல விஷுவல்ஸ் இருக்க மூவிஸ் னா எல்லாரு தேட்டர் போகதா ப்ரபர் பண்ணுவாங்க
ம் கரெக்ட் தா செலப்படோலா மொபைல்ல பாத்தா ஒரு இம்பாக்ட்டே நமக்கு வராது
உம் ஆமா எஸ்பெஷலி நேச்சரல் ஷாட்ஸ் ஆக்சன் சீன்ஸ் எல்லா பெரிய ஸ்கிரீன்ல தா ஹா பாக்கவே ஒரு மாரி அஹ் என்ன சொல்றது அந்த ரியலிஸ்டிக்ஸ் எல்லாமே அத நீ ஸ்கிரீன்ல பாத்தாதா இருக்கோ அது மூவிலியோ இல்ல சாரி டி வி யோ இல்ல ரிமோட் ச்சி ஃபோன்லயோ பாத்தா இருக்காது சாரி
அதுவும் தா சினிமா மட்டும் இல்லன்னா நம்ம போரிங் டைம் ஃபுல்லாவே ரொம்ப போர் ஆயிடும் போரிங் டைம்ல சினிமாவ பாத்ததா ஓட்றோமே நேரத்தே
ஆஹ் டெஃப் பனெட்லி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது அது ஒரு பீல் குட் மூவி பத்தாதா மூடு சேஞ்ச் ஆகும்
செல சீன்ஸ்லாம் நம்ம வாழ்க்கையோட கனெக்ட் ஆகும் நம்ம அத பாத்து இப்படி பண்ணணும்னு நமக்கே தோணும் அதனால தானால மக்கள் இப்போ சொல்றது ரிப்பீட்டா அந்த படத்தையே பாப்பாங்க எமோஷன்ஸா இருந்துச்சுனா அந்த மாரி நம்ம இருக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு
ஆமா சில டைலாக்ஸ் எல்லாம் கூட நமக்கு வந்து ஒரு கான்பிடன்ட்ஹி மோட்டிவேஷன் கொடுக்கும் லைக் நம்ம கூட எக்ஸிக்யூட் பண்ணி பாக்கலாம்ற மாரி சீன்ஸ் எல்லாம் மூவில இருக்கோ
ஓல்டு மூவி எல்லா பாப்பியா
ஆஹ் பாப்பே அந்த சிம்ப்ளிசிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கும் அங்க வந்து ஸ்டோரிஸ் அண்ட் கேரக்டர்ஸ்க்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் குடுத்தருப்பாங்க
இப்போ விஷுவல்ஸ் அதிகோ அப்பல்லா எமோஷன்ஸ் தான் ரொம்ப அதிகோ
ஆஹ் எக்ஸ் ஆனா கன்டன்ட் நல்லா இருக்கும் சர்ச் பண்ணி பாத்தா கெடைக்கும்
நல்ல படங்கள் இருக்கோ
ம் ஆமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேந்து மூவி பாக்கறதே வேற லெவல் ஃபன்னா இருக்கும்
இன்பேஷா இன்டர்வியூல எவ்லாரு ரீவிவ் சொல்லுவாங்க பத்தியா இது புரியில இது செமன்னு
ஆஹ் ஆமா ஆனா சில பேர் வந்து கிளைமேக்ஸ ப்ரிடிட் பண்ணிட்டு ஸ்பாய்லட் குடுப்பாங்க அதுதா டென்ஷன் ஆகு அதுவு ஆல்ரெடி மூவிய பாத்துட்டு வேற திரும்பி வந்துட்டு நம்ம மூட ஸ்பாயில் பண்ணனுனே கூட வருவாங்க
அந்த மாதிரி ஃபிரண்ட்ஸ் வெச்சிட் றதுலா ரொம்ப ரொம்ப டேஞ்சரு
ம் ஒரு நல்ல மூவி பாத்துட்டு வெளிய வந்தா ஃபீல் ரொம்ப நல்லா இருக்கோ
ஆமா செல நேரோ ரோட்ல நடந்துட்டு ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணுவோ
அஹ் ஆஹ் ஆமா சினிமாவோட மே அதெல்லாம் சினிமாவோட மேஜிக் டூ ஹார்ஸ் வேற ஒலகத்துக்கு கூட்டிட்டு போயிரும்
சரி இவ்ளோ பேசின பிறகு எனக்கு இன்னொரு படம் பாக்கணும் போல இருக்கு
ஓகே போய் பாரு ஆனா ஹாரர் மட்டும் லேட் நைட்ல பாக்காத அப்புறம் சன் ஷேடோ பாத்துட்டு பயப்பட போற
சரிங்க மேடம் நீயும் கிச்சன்ல சவுண்ட் கேட்டுட்டு கோஸ்ட்டுன்னு ஓடாத
அதுக்குதான் நான் மூவியே பாக்க மாட்டேன் பிரச்சன இல்ல
அது சரி ஏன் ஒனக்கு ரொம்ப கோல்டா வாய்ஸ் இதா இருக்கு
அஹ் அது காலையில எலுந்தா ஒரு மாரி கோல்டு் இருக்க மாரி இருக்கும் அதா அப்டி
என்னோட வாய்ஸ் நல்லா உனக்கு இப்ப கேட்டுச்சுல்ல
ஆஹ் ஓ வாய்ஸ் கிளியரா இருக்கு எனக்கு வந்து மார்னிங்ல அந்த மாரி இருக்கும் அப்புறம் நைட்டு தூங்க போறப்ப அந்த மாரி இருக்கும்
சரி அப்புறம் சாப்ட்டு ரெஸ்ட் எடு டேப்லெட் போடு
ஆஹ் ஆஹ்
உம் உம் ம் நைட் லேட்டா தூங்கனியா அதான் லேட்டா எலந்தயா
ஆமா ஒரு டுவெல்வ் தேர்ட்டி ஒன்னுக்கு தூங்குன எப்பயும் அது டைமுக்கு தான் தூங்கு வன் அது அப்டே ரொட்டின்னா மாறிட்டே வருது
மாட்டுக்கோ இல்லன்னா கொஞ்சம் சீக்கிரம் தூங்கனா எழுந்திருப்போம் இல்ல
ஒர்க்கு முடிச்சுட்டு தூங்கவே எனக்கு அத்தன மணி ஆகிருது சல்லட்டி மேக்சிமம் லெவன் ஆகிருது அப்புறம் கொண் நேரம் ஸ்கரோல் பண்ணிட்டு தூங்க கரெக்டா இருக்கு
போ வீட்டுல கூப்படறாங்க நா அப்புறம் கால் பண்றன் பாய்
உம் பாய்